ஹலோ
நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லாயிருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அங்க வீட்டுல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்கங்க
வேலயெல்லாம் முடிஞ்சுதுங்களா
ஆஹ் வேலையெல்லாம்முடிஞ்ச்சசி உங்களுக்கு வேலையெ எல்லாம் முடிஞ்ச்சிங்ளா
ஆ முடிஞ்சதுங்க
ஆஹ் இங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் கவர்மெண்ட் ஜாப்கு அரசாங்க வேலைக்கு போறாங்க ஆ நல்லா படிச்சா அஹ் நல்லா படிச்சா ஹலோ
சொல்லுங்க
நல் ஆ நல்லா படிச்சான் படிச்சு வேலைக்கு நல்லா போயிட்டாங்க படிப்புதான் இந்த காலத்துல வந்து ஒரு மரியாதையை கொடுக்குது அஹ் என்ன சொல்றது கால்னா காசா இருந்தாலும் கவுர் அரசாங்க அரசாங்க காசு சா இருந்தா அதுக்கு கெடைக்கிற மரியாதையே வேறதாங்க ஆமா தானேங்க
ஆமாங்க நீங்க சொன்னது நான எதுக்கு நான யோசிச்சிட்டு இருக்கேன்னா நம்ம வந்துங்க படிப்பு வந்து நம்ம எல்லாம் வந்து அந்த காலத்துல படிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க இப்ப இருக்கிற கெழந்தைகளுக்குெல்லாம் ஈஸியா படிப்பு கிடைச்சிருது அதாவது எல்லாத்துக்கும் கெடைக்கறதுல நம்மகெழந்தைகக்கே பாத்துக்குரேன் நம்மளே கொண்டுய் ஃபீஸ் கட்டி அதிகமாக அதிக பணத்த கட்டி பெரிய பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம் ஆனா நம்மளா அப்போ அரசு பள்ளியில தான் படிச்சோம் ஆனா அப்போ படிச்சாலும் வந்து நல்ல நெறையா பெரிய பெரிய ஆஆ பொறுப்புல எல்லாம் இருக்குறாங்க ஆனா இப்ப வந்து எல்லாரும் அதிக பணம் கட்டுற பள்ளியிலதான் வந்து நல்லா படிப்பு குடுப்பாங்க அப்டின்னு ஒரு இது வந்துருச்சு எல்லாத்துக்கும் மனசுல பதிஞ்சிருச்சி இப்ப ரொம்ப காசு பணம் அதிகமா செலவு பண்றாங்க படிப்பு கெடைக்கிது அததான் நான் யோஸ்ட்து நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோம் படிச்சு நம்ம இப்போ நம்ம வேலைக்கு போறதில்ல ஹ ஆனா நெறைய பேர் வந்து படிக்க முடியாத நிலைமையிலும் கூட கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ நல்ல வேலைக்கு போகறாங்க அத நெனச்சிதாங்க நாக கவல போட்டுருக்கே நீங்களும் படிச்சுட்டு வேலக்கு போலதானுங்க
ஆ ஆமாங்க படிப்பு படிப்பு குடுக்குற ஒரு மரியாத வந்து வேற எந்த ஒரு இதுக்கும் கெடையாதுங்க இதே இப்ப நீங்க வந்து உங்கள்ட காசு பணமே இல்ல அப்டின்னாலும் இதே நீங்க ஒரு இடத்துக்கு வெளியில போறீங்க அப்டின்னா ஆ என்னப்பா படிச்சிருக்க அப்டின்னா அந்த படிப்பு க்கு கெடைக்கிற மரியாதையே வேறதான் ஒரு பழமொழியே இருக்கு தெரியுங்களா உம் என் என்ன க உஹம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு கற்றுஹ கட்டுச்சோறு வேண்டான்னு சொல்லி பழமொழி இருக்குங்க அதுக்கு என்ன மீனிங்னா அ அதுக்கு என்ன பொருள்னா அஹ அதாவதுஹ படித்தவனுக்கு எந்த ஊர் போனாலும் சாப்பாடு கெடைக்கும் அவன் வந்து சாப்பாடு கொண்டுட்டு போணுன்றது அவசியம் கெடையாது அப்டின்னு சொல்லி அந்த காலத்து அவ்வையாரே சொல்லியிருக்காருங்க ஒரு நாட்டோட ராஜானா அந்த நாட்டுக்கு மட்டுதான் அந்த ராஜாவை தெரியும் அதே படிச்சவங்க அப்டின்னா அது உலகமே தெரியும் அப்படின்னு அந்த காலத்திலயே அவ்வியார் சொல்லியிருக்காருங்க படி நிஜமாவே படிச்சோம் அப்டின்னா அவ்வளவு ஒரு இது இருக்குது படிப்புனால நம்மளால எதையும் சாதிக்கலாம் எங்க எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் நம்ம போய் முன்னாடி நீ க்கலாங்க படிப்புக்கு இருக்கிற மரியாதையே வேறதான்
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் அத நீங்க சொன்னீங்க ஒரு பழமொழி சொன்னீங்க ஹா அது கல்விச் செல்வம் எந்த செல்வம் வந்தாலும் அழிஞ்சு போயிரும் அது கல்வி செல்வம் மட்டும் தான் அழியாதுன்னு அதுவும் சொல்லியிருக்காங்க அது உண்மதாங்க நீங்க உங்க கிட்ட இருக்கிற சொத்து இது எல்லாத்தமே அபகரிச்சலாம் ஆனா நம்ம படிச்ச நம்ம அறிவு இதெல்லாம் நம்மள விட்டு எப்பவுமே போகாதுங்க அழிக்க முடியாத சொத்துனா அது கல்விதானுங்க எல்லாருக்குமே படிப்பு ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு வெ கணக்கு தெரியிலேயினா நம்ம ஒரு ஒரு மளிகை கடக்கே போறோம்னா படிக்காதவங்க வந்து கணக்கு போட சுத்தமாவே இப்ப யாரும் அப்டி இருக்கிறது இல்ல படிக்காதவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்க கூட கொஞ்ச கொஞ்சம் பழகிக்கிறாங்க எல்லாமே ஓண்ணுமே தெரியிலன்னு வச்சுக்கங்க நம்ம ஒரு இருபது ரூபாய் குடுத்தோம்னா எவ்ளோ பொருளுக்கு எவ்வளவு மீதி எவ்வளோ கிடைக்குது நம்மளால கணக்கு போட முடியாதுங்க படிப்பு இல்லைன்னா உலகத்துல வாழவே முடியாதுங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது அதாவது நம்ம வெறும் முட்டைங்கிற மாதிரிதான் ஒண்ணுமே தெரியாது வெற்றிடமா தான் இருப்போம் கல்விதாங்க ரொம்ப முக்கியோம் அதனாலதான் நம்ம வந்து இப்போ நம்ம நம்ம அம்மா அம்மாவ பாப்பாவகட்டும் நம்மளாகட்டும் கேழந்தைகல வந்து படிக்க வைக்கணும் எவ்வளோ செலவான பரவாயில்ல என் பையன்ள்ள படிக்கணும் அவங்க படிச்சு பெரியாள ஆகணும் அப்டின்னு எல்லாரோட கனவு பஸ்ட்டு வந்து பெத்தவங்களோட கனவு கெழந்தைகளோடது படிப்பு மட்டும் தாங்க அது வந்து யாராலயையும் மாத்த முடியாது அது உண்மதானானுங்க
ஆமாங்க ஆஹ் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இப்ப நம்ம படிச்சிருந்தோம் அப்டின்னா யாருமே தராத தைரியம் நம்ம படிப்பு தரும் இப்ப நம்ம படிச்சிருந்தோம் அப் இதே படிச்சவங்களையும் படிக்காதவங்களையும் ஒப்பிட்டு பாருங்க படிச்சவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் தெரியல அப்டின்னா கூட பரவாயில்ல அங்க போய் யாருகிட்டயும் கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து அந்த படிப்பு கொடுக்கும் காசு கொடுக்காத தைரியத்தை கூட அந்த படிப்பு தரும் இதே படிக்காதவங்கள இருந்தா கையில காசே வச்சிருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகணும்னா மத்தவங்கள வந்து உதவி கூப்பிட்டு இருப்பாங்க ஆனா படிச்சவங்க அப்டி கெடையாது படிச்சவங்கள படிப்பு வந்து நம்மள சுயமா சிந்திக்க வைக்கும் நா ஒரு முடிவு எடுக்கணு அப்டினாலும் மத்தவங்க கிட்ட அறிவுரை கேப்பாங்க அறிவுரை கேட்டாலுமே வந்து அவங்க அப்டியே அத ஏத்துக்க மாட்டாங்க துடறது அவங்க சொல்றது சரியா தப்பா அப்டின்றத நம்ம படிப்புன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மள நாமளே வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு முக்கியமான ஒண்ணு வந்து படிப்புதான் அந்த படிப்பு இருந்தாதான் நம்ம இத அந்த அறி வந்து நம்ம வளரும் அத யோசிக்க ஒரு ஒரு செயல செய்யறோம் அப்டின்னா அது சரியா தப்பா நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது அது சரி தப்புன்னு முடிவெடுக்க வைக்கிறதே அந்த நம்மளுக்கு அந்த படிப்புனால வர அறிவ வச்சுதான் அப்டி அந்த படிப்புனால வர அறிவ வச்சு எடுக்கும்போது அது நூத்துக்கு நூறு வெற்றிய தருங்க நீங்க அது உண்மதானேங்க
கண்டிப்பா உண்மைதானுங்க படிப்புதாங்க ரொம்ப முக்கியோம் அஹ் நான் எங்க சொந்தக்காரங்க ஒரு ஒருத்தங்க ஒரு பையன் அவங்க வந்து ரொம்ப வசதி குறைவானவங்கதான் அவங்களுக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் கொழந்தைங்க அப்புறம் அந்த கெழந்தையா நல்லா படிக்க வைக்கணும் நினைச்சாங்க அந்த பையனும் நல்லா படிப்பான் லேட்ட தான் பறந்துச்சு அந்த பையன் ஆனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியா ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு அந்த பையன படிக்க வச்சாங்க படிக்க வச்சு அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட இருபது வய சாகுது அவளுக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு ஆனா அந்த பையன் நல்லா படிச்ச ரொம்ப வறுமையில இருந்தவங்க தான் நெறைய பேர் சப்போ்ட் பண்ணி படிச்சாங்க படிச்ச அந்த பையன் இப்போ நல்ல சம்பளத்துல்லயிருக்கா அவங்க அம்மா அப்பா எவளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த பையன் நல்லா வச்சிருக்குங்க முதலெல்லாம் அவங்க சொந் க்காரங்கல யாருமே வந்து இவங்க வசதி இல்லாதவங்க அப்டின்னு சொல்லிட்டு யாரும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க சொந்த பந்தமே தாங்க நானு அவந்த அந்த அக்காவே நெறைய டைம் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும் அப்பறம் இந்த பையன் நல்லா படிச்சு ஒரு பெரிய இதுல இருக்காங்க பதவியில அப்ப இப்ப எல்லாரும் சொந்தக்காரங்கல எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அஹ் இவங்க எங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அவங்கனால என்ன செய்ய முடியுமோ உடனே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா பணம் பணம் இருந்து பணம் இல்லாதப்ப யாரும் மதிக்கில அவங்க கல்வி தாங்க அவங்கள வந்து உயர்ந்த நிலைமைக் கொண்டு வந்துச்சு அத மட்டும் இல்லாம இன்னொரு இன்னொரு காரணம் இருக்கு எவ்வளோதா பணம் இருந்தாலும் அவங்களுக்கு அறிவு கல்வி அறிவு இல்லைன்னா ஒரு ச்சு அந்த சொத்த பூரா பாதுகாக்கறாங்க அது உண்ம தானாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதாங்க என் அதாங்க அந்த படி அதே மாதிரி வந்து இப்ப நம்ம படிக்கல அப்புடின்னா கண்டிப்பா வந்து ஆரம்ப கல்வி முக்கியோங்க கல் இப்ப நம்ம ஒரு பத்தாம் வகுப்புஹ இல்லயா கட்டாயமா ஒரு குழந்தையு படிக்கலன்னா கூட பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பா படிச்சிருக்கணு அதுக்கப்புற அவங்க படிக்கல பத்து வருஷ கழிச்சு படிக்கணும்னா கூட தொலைதூர கல்வி மூலியமா படிச்சுக்கலா தொலைதூர அ மேல் வகுப்பு வந்து தொலைதூர கல்வி மூலம் படி ச்சிக்கல ஆனா அந்த ஸ்கூல் பள்ளி பருவன்றது கண்டிப்பா அவங்களுக்கு படிப்பே வரலனாலு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த வயசுல வந்து பன்னெண்டாவது வரைக்கு நீ கண்டிப்பா படிச்சே ஆகணும் உனக்கு படிக்கலனாலு நீ பாஸ் பண்ணா போதுன்னு சொல்லி பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம அவங்கள படிக்க வச்சுட்டோ அப்படின்னா அதுக்கு மேல அவங்க வந்து படிப்போட முக்கியத்துவத்தை அவங்களுக்கே அந்த படிப்போட முக்கியத்துவ தெரியிற வயசு அவங்களுக்கு வந்துடும் அந்த வயசு வரும்போது அவங்களே அஹ அதுக்கப்புறம் மேல மேலே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுனால வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு நம்ம மேல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு புரியலைனாலு அதை நம்ம எடுத்து சொல்லி படிப்போட முக்கியத்துவத்த அவங்களுக்கு உணர்த்தி கண்டிப்பா பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க படிக்கலனாலும்ஹ இப்ப கல்யாணம்ப்ப பெண் பிள்ளைகளா இருந்தா கல்யாணம் ஆயிருவாங்க கல்யாணம் ஆயிருச்சுனாலும் அவங்க படிக்கல அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க தொலைதூர கல்வி மூலமா அவங்க போட்டாலும் இப்பல்லாம் தொலைதூர கல்வி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ நாற்பது வயசு ஆனாலு அஹ அந்த தொலைதூர கல்வி மூலையமா நம்ம படிக்கல ஆனா அதுக்கு நம்முலுக்கு பஸ் அடிப்படை வந்து நம்ம பண்டாம் வகுப்பு முடிருக்குனு பண்டாம் வகுப்பு முடிக்காலனாலு இப்பல்ல வந்து தூட்டோரியல் மூளியமவோ நம்ம படிச்சுக்கலாக அதாவது அந்தந்த காலத்து படிக்கும் போது நமளுக்கு எளிமையா புரியு அதே நம்ம காலம் கடந்து படிக்கும்போது நம்மளுக்கு அது வந்து கொஞ்ச சிரமமா இருக்கும் அதனால வந்து இளமையிலேயே கல் இளமையிலே - இளமையிலேயே கல் அப்படின்றது ஒரு பலமொழியே இருக்கு நம்ம சின்ன வயசுல படிச்சோம் அப்படின்னா சீக்கிரோம் சீக்கிரோம் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் அதே பெரியவங்கள ஆகும் போது நம்மளுக்கு நிறைய குடும்ப சுமைகள்லா இருக்கும்
ஆமாங்க ம் ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் அந்த மாதிரி இளமையலே அதாவது குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கு போகட பள்ளிக்கூட போக ஆடம்படிச்சாலு நீங்க படிச்சதான் ஆகணு அருமையல்லா சொல்லிகொடுத்தம் நா பெரிய கிளாஸ் பெரிய வகுப்புகள் போக போக போக அவங்க படிப்பு அருமை புரிஞ்சு அவங்க வந்து மேற்கொண்டு நிறைய படிக்க ஆரம்பிச்சறாங்க இது நல்ல உதாரணம் தாங்க எல்லா குழந்தையும் படிக்க மாட்டேன்னு சொன்னாலு நம்ம அதோட படிப்போட அருமையை அவங்களுக்கு புரிய வச்சு எல்லா பெற்றோரு அந்த இந்த மாரி பன்னுனா எல்லாருமே படிச்சுக்குவாங்க படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கா நெறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அடம் பிடிப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க சொன்ன மாரி கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு அது வரைக்கும் அவங்கள எப்டியாது கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனு இப்பனம்னா அதுக்கு மேல அவங்க படிச்சுக்குவாங்க கரெக்டானதுங்க இது எல்லாரும் பின்பற்றணும் வச்சுங்க கண்டிப்பா நம்ம எல்லாரும் படிச்சவங்களா இருப்பாங்க எல்லாரும் அறிவாளியா இருப்பாங்க
ஆமா ஆஹ் செரிங்க நான் நாளைக்கு கூப்பறேங்க